வணக்கம்
ஆ வணக்கம் நல்லாருக்கீங்ளா சாப்டாச்சா
ஆ சாப்பாடாய்ட்டு
என்ன சாப்பாடு
ஆ மீன் கறி மீன் மீன் வறுவல்
ஆ செரி தோழரே
முட்டை ம்
சிறப்பு சிறப்பு
ஆ உங்க வீட்ல ஆமா இன்னக்கி நாய்த்திகெழ்ம கொஞ்ச ஸ்பெஷலாருந்துச்சு
ம்
ம் ம் உங்க வீட்ல என்ன சாப்பாடு ம்
ஆமா
ம் ம் சிக்கன்கா மட்டன்
சிக்கன் ப்ரியாணி தா மட்டன்லா நாங்க செய்றதுல்ல
அ அன் ஓ
இப்போ எ எங்கப் பாட்டி வந்து நல்லா இந்த பொடியில்லா நல்லா செய்வாங்க இட்லி பொடில்லான் நா வந்து அதே வந்து ஒரு வியாபாரமா எடுத் து பண்ணலா அப்டின் நெனச்சிட்ருக்கே
அ எப்டி வ்யாபாரன்னா கடக்கி கட போற்ற மாரியா இல்ல அன்
ஆ எ அவங்க பக்கத் துல இருக்ற மளிகை கடைகுல்லா குடுக்குற மாரி ஆமா அவ்ங்க அந்த இட்லி பொடி அந்த டேஸ் டு வந்து நல்லாருக்கு கொழந்தைங்கல்லா ரொம்ப விரும்பி சாப்புடுவாங்க
அ
அந்த பூண்டு பொடியு நல்லா செய்வாங்க
அ
அது அவுங்கள்ட்ட பக்குவ அந்த மேரி கத்துக்கிட்டு கொஞ்ச நாள் அவுங்கள செய்ய சொல்லுவோ அப்ற அந்த பக்குவத்த கத்துக்கிட் நம்ளே செய்வோ செஞ்சு நம்ப நம்பளுக்கு ஒரு பிஸ்னஸா இருக்குல்ல அத நெனச்
இப்பென்ன ஆ செய்யலா செய்யலா நல்ல இப்ப நெறைய ஒட்டல்லல்ல சாப்பாட்டு ரெஸ்டாரண்ட் அந்த மாரி ஒட்டல்கல்யே வந்துருச்சு அ அந்த மாரி வந்துட்டு இப்ப எல்லா கடைக்கட அவுங்களு இப்ப ஆமா ஆ
ஹோட்டல்லயே ஒரு வியாபார மாரி கூட நம்ம வச்சு பண்ணலா ஒரு பத்து பேக்கெட்ட நம்ம கடையில் குடுத்து கூட ஹோட்டல்ல குடுத்து ஆ இதுதா எங்க பொடி அப்டின் சொல்லி நம்ப விளம்பரப்படுத்தலா
ம் ம்
ம் அதா ‌நெனச்சுட்ருக்கே அது க்கான முதலீடு கொஞ்ச ஒரு ஐயாயிர தேவைப்படுன் நெனைக்கிறே அது மட்டு நம்ப ரெடி பண்ணிக்கிட்டு அதற்கான பொருட்கள வாங்கலா நாளைக்கு போய் கடைக்கு போய் வாங்கலா அப்டின்னு இருக்கே
சேர் சேர் சேர் சேர் பொடி என்னா எப்டி அரை க்கிறது மிக்ஸில அறக்கிறதா இல்ல எப்டி வேற எப்டி அரப்பிங்க அது
ஆ நம்ம முன்னாடியே ஒரு ஹோட்டல் வச்சிருந்தோ அதனால கமர்ஷியல் மிக்சிங்கிறது நம்ம கிட்ட இருக்கு சோ அதற்காக நம்ப பெரு சா செலவு பண்ண வேண்டிய அவசிய இல்ல
ஆ ஆ
அந்த மிக்ஸி அந்த மிக்ஸி வந்து ஒரு பன்னெண்டாயருவா அதோட மதிப்பு
ஆ ஆ
ஆ அந்த மிக்ஸியை ஆ இல்ல இல்ல மிக்ஸிதா மிக் ஸியே கொஞ்ச பெரிய அளவுல இருக்கு சட்னி அரைக்கிறதுக்கா ஹோட்டலுக்கல்லா சட் னி அரைக்கிறது அது மாதிரி
ம் ம் இருக்குது இது இல்லினா பேனாசோனிக்கல கூட ஒரு கம்பெனி இருக்கு ப்ளண்டர் அப்டின் சொல்ட்டு மாவு மீ இது மாரி எல்லாமே அரை இதல்லா நா அதிகமா அரைக்கணு கொஞ்சோண்டுலா அரைக்க முடியாது ம்
அதுதா அது கடைகளுக்கு உள்ளதுனாலே அதிகமா அது அரைக்கிறது தானே
அரை கிலோ ஒரு கிலோ இந்த மாரி போட்டு அரைக்கிறது கொறஞ்ச பட்ச ஒரு கால் கிலோவாது அரைக்கனு ம் ஐம்பது கிராம் பத்து கிராம் அ
அத வச்சு நம்ப பயன்படுத்திக்கலா ஏன்னா அதுக்கான செலவுங்கிறது நம்ம புதுசா பண்ண வேணா இருக்றத வச்சே பயன்படுத்திக்லா ஃபர்ஸ்ட்டு வியாபாரோ எப்டி நடக்குது என்னன்னு பாத்துட்டு கூட நம்ம அதுக்க ஏத்த மாரி பொருட்கள வாங்க்கலா அப்டின்னு இருக்கே
ஆ சிலவ சொந்தத்துக்கு பயன்படுத்திக்கல்லா கடைக்கு யாபாரோ பண்ண மாரியாவு இருக்கு குடுத்த மாரியாவு இருக்கு இல்லன்னா யாபாரிகள் இந்து சரக்கு சில்லற வியாபாரிகள் அவன்ட தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்க அவங்கிட்டே கொடுத்தல்லா இப்போ இந்த மிட்டாயி இந்த மிட்டாயி இந்த அவ்ளோ சில்லறையா ஜாமான் எடுத்துட்டு போய் விக்கிறாங்கல்ல கடை யல்லா வண்டில அவுங்கள்ட அவுங்க அந்த மாரி அவங்ககண்ட போய் மொத்தமா நீங்க போடுறத விட அந்த வியாபாரின்ட்டே குடு நீங்கனா கூட அவங்களுக்கு ஒரு சைடு பிஸ்னஸ் அவங்க லாபத்துல ஒரு அஞ்சு ரூபா கூட வைக்கிற மாரி கே குடுத்தீங்கன்னா அவ மடிச்சன இல்ல அ நீங்க வித்துட்டு கூட காசக்கூடியா அப்படீனு சொல்லி கூட விக்க வைக்கலா அது ரொம் இப்ப இன்னுமே ஈஸியா பேயிரு நீங்க கொண்டு போய் ஒன்னு ஒன்னா ஒரு ஒரு கடையா கேக்கரத விட இப்ப வியாபாரி கஸ்டமர் தொடர்ந்து ஒருத்தர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ அவங்கள விட்டுட்டு புதுசா ஒருத்தருக்கு கேக்கும்போது அவங்க யோசன பண்ணுவாங்க பழஸ அதெல்லா போட்டுக்கிட் இருக்குங்க ஆள் வந்துகிட்டு இருக்குங்க வேனாங்க அப்படிம்பாங்க அந்த மாரி வியாபாரி சில்லறை வியாபாரின்ட்டே நம்ம தொடர்பு கொண்டு அவங்கொண்டே கூட குடுக்கலா
இல்லப்பா நம்ம அப்படின்னு இல்ல நம்ம வந்து சிரிய அளவில்லதா நம்ம பண்றோ ப்ப அதே மார் நம்ம ரீட்டெய்ல் பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் நம்ம கொடுத்தே ஆகனு கமிஷன்னு இதே நம்ம கடைகள்ல கொடுக்கும் போது அந்த கமிஷன்ங்கிறத நம்ம குடுக்க வேண்டா நம்ம நம்மளோட லாபத் த்த மட்டு வச்சே நம்மதா வியாபாரோ பண்ணலா கண்டிப்பா
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆ ஆ
அப்டி இருக்கும் போது நம்ம அருகில் உள்ள கடைகள்ல ஃபஸ்ட்டு குடுத்து பாப்போ வாங்காம நம்ம வித்ததுக்கு அப்புற கூட நம்ம அந்த அமௌண்ட்ட வாங்கிக்கலா அப்படிங்கறத நம்ம சொல்லிர்லா
உஉ உ
சொல்லிட்டு ஃபஸ்ட் வியாபாரோ ஃபஸ்ட் ட்ரயல் பேக் மாரி இந்த ஒரு அஞ்சு ரூவா பேக்கு பத்து ரூவா பொடி அது மாதிரி நம்ம போட்டு ஃபஸ்ட் வியாபாரோ பன்னலா அந்த அஞ்சு ரூவா பொடி ஃபஸ்டு ஏன்னா அஞ்சு ரூபாங்கிறதுக்கு நம்ம பொடி குடுக்குறோம்னா கண்டிப்பா அத மக்கள் வந்து வாங்கி பாப்பாங்க
ஆ ஆ அ
அத நம்ம வாங்கி கூட நம்ம மக்களுக்கு கொடுக்கும் போது கண்டிப்பா டேஸ்ட் புடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து வாங்குவாங்க அதுக்கு வாசனைக்கு அந்த பெருங்காயம்லா போடுறோ இல்லையா அந்த பெருங்காயம்லா வந்து நமக்கு தெரிஞ்ச தோட்டத்துல இருந்து டேரக்ட்டா நமக்கு அனுப்புறன்ட்ருக்காங்க மொத்தமா
ஆ
இப்பனா கொஞ்ச ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான பொருட்கள மட்டு நா கேட்டிருக்க அவங்களுக்கு பெருங்காயம் அந்த இதெல்லா வாசனை வந்து ஏன்னா அந்த பெருங்காயோ டேரக்டா நம்ம தோட்டத்தில இருந்து வாங்கும் போது அதோட நறுமணம் வந்து நல்லா இருக்கு நம்ம கடையில பெருங்காயம் வாங்கும் போது அதோட வாசனங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம இத மாதிரி பெருங்காயோ வாங்கும் போது அந்த பொ பொடியோட அந்த நறுமணம் வந்து இன்னு அதிகமாவே இருக்கு
ம்
அதுதா அங்க வாங்யே சொல்லிருக்கே அவுங்க அனுப்புறன் ருக்காங்க அனுப்புன ஒனே ம் அந்த பெருங்காயத்த பயன்படுத்தி நம்ம இந்த பொடி தயாரிக்கலா அது மேரி இந்த எள்ளு எல்லா நம்ப போடும் போது
ஆ
அந்த பொடியோட வாசன இன்னு தூக்கு பொடியோட வாசன வந்து டேஸ்டே நல்லாருக்கு பாக்க அந்த எள்ளு அப்பறோ அந்த உளுத்தம் கடல பருப்பு உளுத்த பருப்பு போட்றப்ப உளுத்த பருப்பு கொஞ்ச தூக்கல்லா போட்டுட்டு கடல பருப்ப கொஞ்ச கொறச்சி போடனு
ஆ ஆ ஆ புரியுது புரியுது புரியுது ஆ ஆ
வாசனையு நல்லாருக்கு
ஆ
ஹெல்த்தியாவு இருக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கு காரமு கர கரெக் டான அளவுல நம்ம குடுத்தம்னா கண்டிப்பா இந்த பொடிக்கான டிமாண்ட் நெறையாவே இருக்கு
இங்க கேக்கற பாருங்க ம் ம் ம் சொல்ற
ஆனா அத நம்ப வந்து சந்தைப் படுத்துறதுங்கிறது தா இப்ப கொஞ்ச கடினமா இருக்கு ஆனா இப்ப வந்து என க் என்ன ஐடியா தோனுதுனா இப்ப வந்து இப்ப நம்ம வீட்டிற்க்கு அருகிலேயோ ஒரு சந்தய வந்து வார வார சந்தைன்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க அந்த வார சந்தைல வந்து ஞாயிற்றுக் கிழமையானா அவுங்க பொருள்கள கொண்டாந்து அங்க விக்கலா அதுக்குனு பெருசா உரிமம் கட்ற மாரி வராது அது யாரு என்னன் நம்ப கொஞ்ச தெரிஞ்சிக்கிட்டு நம்ளோட பொருள்களையு அங்க வ வச்சு விற்பனை பண்ணி பாக்கலா அப்டின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக் ஏனா மக்கள் வந்து காய்கறி வாங்கு போது என்னடா புதுசா ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்கன்னா என்னன் வந்து கேப்பாங்க
ஆமா
ட்ரை பண்ணியு பாப்பாங்க
ஆ அ சந்தைப் படுத்துறதுக்கு அது ஒரு வாய்ப்
ஒரு நமக்கு ஒரு ஸ்டேஜா கெடைக்கு கண்டிப்பா அது நல்லாருக்கு அப்டின்னா இங்க அருகில் உள்ள கடைகள் மளிகை கடயில நாங்க பொருள்கள் குடுப்போ கண்டிப்பா நீங்க கடைகள்ள வாங்கிக்கலா நம்ப அவங்கள்டே சொல்லிலா சொல்லு போது இப்ப வந்து நா ம அந்த பொடி வந்து என்னுடைய பைய பேரு தா வைக்கலா அப்டின் முடிவு பண்ணிருக்கே
ம்
சோ அந்த பேர சொல்லி அவுங்களு கேப்பாங்க கவின் பொடி இருக்கா அப்டின் சொல்லி கேப்பாங்க பேர் சொல்லி நம்ம ஒரு பிரண்ட் படுத்திட்டோம்னா கண்டிப்பா அது விற்பனைக்கு நல்லா வரு அப்டின் நா நெனைக்கிற இதுல உங்களோட கருத்து எது இருக்கா
இல்ல இல்ல நல்லது தா ஆ ஆ பேர் வைக் கிரத விட ஒரு ஒரு இன்ஸ் சியல் மாரி வைக்கலா உங்க மக்களுக்கு ஈஸியா பதியிற மாரி இந்த மாரி கூட வைக்கலா ஆ பாப்போ பாப்போ சந்தப்படுத் டிது மாசோ ட்ரை பண்ணி பாருங்க
மற்ற கைதுல எல்லா வந்து ஆச்சி பொடி சக்தி பொடி அப்டின் தான இருக்கு
ட ஃபேமஸ் ஆய்ட்டு
ஆமா அது மாரி நம்மளு ஃப ஃபேமஸ் ஆக்கிக்க வேண்டியதா
ஆ அதெல்லா பாக்க பாக்கண்ண சில்றயில்ல எல்லா அது பண்றதில்ல போலிருக்கு கொறஞ்ச பட் ச அம்பது கிராம் அந்த மாரி தா இருக்கு இப்ப நீங்க அஞ்சுருவா பத்துருவா போட்டின்னாக்கா உங்களுக்கு வாங்குறவங்களுக்கு ஈஸியா இருக்கு
இல்ல அவுங்க பண்ணிட்டுதா இருந்தாங்க இப்ப அஜய் அவுங்க அந்த கம்பெனில்லா பண்ணிட்டுதா இருந்தாங்க இப்ப வந் து அவுங்களோட வியாபாரங்கிறது பெரிய அளவுல இருக்கு இப்ப மக்களோட அந்த செலவுகளு அதிகமாகறதுனால இப்ப பத் துருவாய்க்கெலா மசாலா குடுத்த எடத்துல இருவதுருவானு இப்ப மாத்திருக்காங்க அது என்ன பண்ண முடியு சந்தைப்படுத்துதல டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே இருக்குல்ல அ நம்ம வந்து சிறிய அளவுல தா பண்றோ நம்ம அப்டிங்குமோது அஞ்சுருவாய்க்கு தாராளமா குடுக்கலா
ம்
அவன ஏனா அவுங்க தயாரிக்கிற பேக் எல்லா வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கு அந்த ப்ளாஸ்டிக்கவரே பேரு அதுல பேர் போட்டு அப்படியே வருது ஆனா நம்ம வந்து எப்டி பண்றோனா சாதார்ண கவர்லதா போடுறோ ஸோ அதுக்கான என்ன காஷ்டோ அத நம்ம வாங்குனா போது
ம் இல்ல நம்ப ச அது மொறைப்படுத்தியாச்சுன்னு சொன்னாக்கா அது ம அந்த கவர்லயே அந்த மாரி அ பிராண்ட் அடிச்சு நம்ம கூட வாங்கலா அதுக்கு கொஞ்சோ செலவு கூட வரு பிற
இல்ல நா என்ன சொல்றேனா இப்ப இப்ப நம்மகிட்ட முதலீ ப்படிங்கிறது ஒரு ஐயாயிரோ தா ஐயாயிரத்துக்கு நம்ம மூலதன பொருட்கள் வாங்கறதுக்கே சரியா இருக்கு அப்டிங்குமோது நம்ம இதுக்கெல்லா இப்ப செலவு பெருசா பண்ணனும்னா அது பெரிய அளவுல இழுத்துட்டு போகு
ம்
அப்டிங்குமோது இந்த ஐயாயிரத்துல என்ன பண்ணலா அப்டிங்கிறததா நா யோசிச்சுட்ருக்கே ஃபஸ்ட்டு நம்ப ஃபஸ்ட்டு சந்தை படுத்தி பாப்போ அது எப்டி போகுது பிசினஸ் எப்டி போகுதுனு பாத்துக்கிட்டு அடுத்த கட்ட லெவல்ல நம்ம பண்ணலா
ஆமா ஆமா ஆமா ஃபஸ்ட்டு நம்ம அந்தந்த ஏரியாக்குள்ளயே ஒரு பத்து கடைக்கு ஏறி எறங்குனா பத் து கடையில ஒரு நாலு அஞ்சு கட தா வாங்குவாங்க எல்லா கடையிலு வாங்க மாட்டாங்க இருக்குங்க வர்றாங்க கஸ்டமர் வ ராங்க அப்படின் சொல்லுவாங்க இல்ல ஒன்னு வெச்சு வியாபாரம் பண்ணி பாருங்க அப்புறோ நா வர்றே கா கால்ல குடுத்துட்டு சாய்ங்காலோ வர்ரே ம் ஒடனே கா சில பேரு காஸ் சில்லன்னு யோசன பண்ணுவாங்க ஆ அப்படி கூட கொஞ்ச கொஞ்சமா ஒ பண்ணலா இல்லன்னா கூட நம்பளயே எதாவது ஒரு எடத்துல நீங்க சொல்ற மாரி அந்த மாரி சந்த கடத்தெருவு அங்க வெச்சுக்கிட்டு கூட அவுரு யோஸ்ச்சுக்கிட்டு விக்கலா ம் நம்மாண்டயே ஒரு சொந்த கட இருந்துதுன்னா கூட செரி அடுத்த பதிவ்ல பேசுவோ
ம் நன்றி தோழரே